புரில ப்ரோ ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
அது தா இப்போ உங்க நம்பர் போய் பின் பண்ணி விட்டே
செரி செரி
உம் ஏ அதுதா ப்ரோ அப்ப நா ரீசெண்ட்டா இது சாப்ட்டே பிரியாணி மட் டன் பிரியாணி
செரி
அது வந்து எப்டி சொல்றது அப்டியே அந்த அந்த மட்டன் தொட்டாலே அப்டியே வடிது பீஸ்ஸெல்லா சரியான குக்கு செம்மயா இருந்தது வேணா உண்மையிலே சொல்றே பாருங்க இதுவரையு மட்டன் சாப்ட்டதே கெடையாது அன்னிக்கு அந்த பிரியாணி கூட அது பிரியாணி வச்சு அது மேல வச்சு அதுக்கப்றமா பச்சடி வச்சு சாப்ட்டா செம்மயா இருந்தது ப்ரோ
பின்ன சாப்ட வேண்டியது தானே அது அவு அது மாதிரி தா எல்லா குக் பண்ண நல்லா இதாயிடு ஓக் ஓகே
அது தா சொல்றே சாப்ட்டே நல்லாருந்தது அதுக்கப்றமா நேத்து நேத்து எங்க மாமா வீட்டுக்கு போனே ஆஹ் எங்க மாமாவோட மாமா வந்து பிரியாணி செஞ்ச மட்டன் பிரியாணி போல அது எத்துனு வந்தாரு அதுவு சாப்ட்டே சூப்பரா இருந்தது
அப்ப சாப்ட மாட்டீங்க இல்ல எப்பயாஅது நல்லா கரெக்டா நல்லா இருந்தா சாப்படலா இல்லன்னா ரொம்ப இருந்தா சாப்பிட ஓகே
அது நல்ல எப்படி சொல்றது அந்த குக் நல்லா நம்ம நல்லா குக் பண்ணி நம்ம வாயில டப் போயிச்சுன்னா நல்லாயிருக்கோ இப்ப அதே சாப் தின்னா இருந்தா ஒரு மாரி ஆயிடோ தெரியுமா
ஆமா ஆமா அது இந்த தலைய தலையல்ல குழபடிப்பு பாத்தீங்களா தலையா ஆமா அதெல்லா ரொம்ப சாப்பட கஷ்ட ஆமா அந்த இ ஜவ்
ப்ரோ அதெல்லா எப்படிதா சாப்பறாங்களே தெர்ல ப்ரோ எனக்கு
நீங்க அதே எடுத்துக்க மூக் மூக் மூலல்லா சாப்டுவாங்க
மூள ஆமா மூள போட்டி அதுக்கப்பறமா இந்த ஆட்டுக்காளு
போ போட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட ஆன ஒரு இது அது பட்ட அந்த மூலலா எனக்கு பிடிக்காது வீட்ல சாப்டுவாங்க அது வள வள வ
ப்ரோ ஆட்டுக்காலே சூடு பன்னி இந்தந்த மாரி சூப்பு வச்சு அதுக்கப்றமா அது வேற கொழம்பு வச்சி அது வேற சாப்டுவாங்க அப்பா எதுக்கு பாக்றதுகே ஒரு மாறி ப்ரோ மோஸ்ட்டா அது இல்லாம வர நா இந்த மட்டன் கொழம்புல்லா ஊத்தி சாப்டுவப்போ எனக்கு விக்கல் வந்துரு அட்சிக்கு
மீன் சப்புரப்போ அது ஆகு
ஆஹா முள்ளுலா இல்ல அது ஏன்னே தெரியல ப்ரோ எனக்கு அது அது வெறுப்பது அப்டி சாப்ப அதா
செரி செரி வீட்ல எப்பவுமே வந் மட்டன் என்ன செய்வாங்க? கொழம்பு ஊத்தி சாதம் வச்சிருவாங்ளா? கிரேவி கூட செய்வாங்ளா?
ஆஹ் கிரேவியும் செய்வாங்க. அதா அப்டியே அதை எழுப்ப பாட் பாட்டா வரும். பாதி கொழம்பு, பாதி கிரேவி, ரசம்
ஓகே
இதா செய்வாங்க ஆனா மோஸ்ட்டா மட்டன் நாங்க சா எடுக்க மாட்டோ.
செரி ஏ மோஸ்ட்லி யாரும் பெருசா எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லா எல்லாருக்கு வந்து ஆஹ் ரெண்டு பாக்கி எல்லாருக்கு பட்ஜெட் பிக்ஸ் இல்ல ஈஸியா எல்லாருக்கு சாப்ட்ற அளவுக்கு கரெக்ட் குவான்டிட்டி இருக்கணும் இல்ல மட்டன் எடுத்தா இப்பொ நாலஞ்சி
நாள்ல ஒரு நாள்ல வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிறாங்ன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க
ஆஹ் அப்டி அது ஒரு பக்கம் இருந்தாலு குவாண்டிட்டி வைசுல எல்லாருக்கு வீட்ல ஒரு நாலு பேருக்கூ. ஒரு கேஜிய எடுத்தா மட்டன் எத்தன பீஸ் போய்கு எல்லாருக்கு ஒ
அதுல்லாம வேற மோஸ்ட்டா போன் தா ப்ரோ இருக்கும்
கால்ல காலைல போய் எடுக்கிறாங் வச்சுக்வாங்க ஆமா எப்பவும் மட்டன் எடுத்தா எல்லாரும் மா மார்னிங் எடுப்பாங்க பின் எப்டி ஒன்னு மார்னிங்ஸ் சாப்டுவாங்க இல்லன்னா மதியொம் நைட்டுக்கு வச்சிர்ப்பாங்க ஸோ அப்டி பாத்தா எல்லா அந்தந்த ரெண்டு வேலக்கும் நாலு பேருக்க தா ஆகும் அப்டினா அது செட் ஆகாது எட்நூறுபா குடுக்குணும் எட்நூறுபா குடுத்து அது பாதி ஒரு வேலக்கே முடிஞ்சிரும் கொலம்பு இருக்கும் கறி இருக்காது அதே அது அந்த எட்டுநூறுபாவ வச்சி சிக் க்கன் எடுத்தா ரெண்டு கேஜி எடுத்தா கூட கர
ம் எங்க அக்கா செய்வாங்க பொலாவு இந்த மட்டன் கொலா உருண்ட செய்வாங்க
ஆஹ் அத கீமால்ல செய்வாங்கல்ல கீமா மட்டன்ல கீம் ஆஹ் ஆஹ் அதல்லா அதா ஒங்ளுக்கு வந்து இ எலும்பு ப்ருச்சுதா எலும் பு அந்த கறி அதுனாலதா ஆமா சாப்பட பிரிக்காதுல்ல ஆ ஆமா நல்லா குக் பண்ணி அது வந்து கீமா கீம உருண்ட
ம் அதுக்கேத்த மேரி கரெக்டான ஃபுட் இருக்குணும் ப்ரோ
சேரி
காரமாவு இல்லாம ரொம்போ காரமா இல்லாம மீடியமா
வீட்ல ஆமா எங்க வீட்லலா ரம்பபோய் எப்பமேனா சாப்பாடுதா காரமா சாப்டுவன் எப்டி இருந்தாலும் சகப் கொலம்பு காறொல்லாம் நம்ப அது எந்த மட்டன் கொலம்பு சாப்புறப்போ ஃபேன் ஓடிட்டேருக்கும் ஆனாலும் மண்டேல மூஞ்சிலருந்து கழுத்து வரிக்கும் அப்டே வேகும் கொட்டும் அது இந்த கறிவிருந்தெல்லாம் சாப்ட்ருவீங்கக்கே
அ அது மட்டன் சாப்டதில்ல வி அது
இங்க எங்க ஊர்ல வந்து சில சில சில விருந்துக சில நடத்துவாங்க
இல்ல சும்மாருந்தா கேட்டீரிங்னா போகும் ப்ரோ
சேர் சேரி
மோஸ்டா சிக்கன் இதுதா பிரியாணி தா பிரியணிதா வரும்
அ இல்ல ப்ரோ சாம்பார் கேட்ரிங் கூட வராது மோஸ்டா பிரியாணி தா சிக்கன் சிஸ்டி ஃபை
அப்ப்பாது பிரிய போட்டு ஒரே எடத்து முடிஞ்சிடலாம் கறி சாதம் ரசம் இதெல்லாம் செய்யணும்ல பிரியாணினா ஒரே இது
மாரு எல்லா எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ் ஜாப் பண்றது வந்து கேட்ரிங் தான் இருக்குது
ஆமா நானும் காலேஜ் இருப்போ கேட்ரிங் எல்லா போனும் தேர்ட் இயர்லந்து போனு
அதுதா போ இப்போ அது எப்டின்னா இப்ப நம்ம செய்யறோம்ல இப்போ ஒரு ஆளுக்கு வந்து து ஐநூரூவா இப்போ ஒருத்தங்களாம் மாறி மாறி கை மாறி கை மாறி அவன் அவன் அம்பது ரூபா புச்சுனு நம்பலுக்கு கடசில ஒண்ணு நூத்தி அம்பது ரூபா தான் வருது
ஆமா இரநூறு முனனூறு வரும் பஸ்சுக்கு குடுப்போங்க இத இப்படித்தான் நடக்கும் எப்படின்னா இந்த கேட்டரிங்காரங்க பஸ்ஸுக்கு குடுப்பாங்க காலேஜ் பசங்கள்ளுக்கு வருஷத்து கூடு ருவாங்க அந்த அந்த
எல்லாமே குத்துறோனுங்க ப்ரோ அது இல்லாம டிப்ஸ்சு வேற தனியா டிப்ஸு தனியா அது இந்த கேட்ரிங் சர்வீஸக்கு தனியா அது அதுன்னு ஒரு ஒரு இது ப்ரோ இப்
நாங்க வந்து ஆமா நாங்க கூட வந்து ஒரு ஏதோ ஒரு ஊர்குல்லா கிராமோ அந்த கிராமத்துல ஏதோ ஒரு கருவி இருந்துக்கு ஒருதங்க நடத்துனாங்க அதுக்கு கேட்டரிங் கிளாஸ் போனும் காலேஜ் வந்து ஒரு பத்து பதினேழு பேர் போணோ பெரிய பூது காலேஜ் பக்கம்தான் அன்னைக்கு சனி ச ஞாயித்து கெலம கேட்டீங்க அங்க போய் நாங்களோ மதியோ அது கால்லைஏ போயிட்டோம் ஒரு பத்தர மணிக்கே வர சொல்லிட்டாங்க அங்க போய் அந்த அவங்களுக்கு சமைக்கிறதெல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம் ஆ கோட அவங்களுக்கு இருந்து அவங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க நாங்க போறதுள்ள செஞ்சு வச்சட்டாங்க போய் பரிமாறி செய்யறதே அதுக்கே ரெண்டு மணிநேரம் ஆச்சு
ஆ ஆ
எல்லாம் அந்த ஃபேமிலி ஊருக்காரங்க இல்ல ஒரு ஃபேமிலி அ எ எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்கங்க அப்டி பந்தி பந்தியா ஒரு அதுவே ஒரு நூறு பேர் பாக்க வந்தாங்க பாத்துக்கோங்க. நீங்கலா எத்த கேட்டிரிங்குனு எப்டி எப்ப கூப்டுவாங்க உங்களுக்காக எல்லா லீவ் காலேஜிருக்கும் போது போவீகளா? காலேஜிருக்கோனு போனீங்களா இல்ல வீட்ல இருக்கப்போவா
வீட்லதான் ஈவ்னிங் டைம்ல தா போவோம். ஈவ்னிங் டைம்ல தா மோஸ்ட்டா வரும். அது ப்டி எப்டி சொல்றது ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தா ப்ரோ புரில
போனா யாரார் போவிங்க‌ ஒருத்தர மட்டு
இல்ல இல்ல எங்க ஊரு பசங்க தா ப்ரோ எ நாங்க க்ரூப்பிருக்குல
ஓக்கே ஜி காலேஜ்லிந்து போல இவுங்க வீட்லருந்து அப்ப பொயிற்க்கீங்க அப்டி போல காலேஜு‌ பஸ்
ஹே அப்டி இப்ப எங்க காலேஜுலந்து பதினெஞ்சு கிலோமீட்டர் ப்ரோ அங்கந்து வரவ எப்டி சொல்றது இந்த பெரம்பூரு வேசாறுபாடி அந்த மாரி சரௌண்டிங்லிந்து தான் வரானுங்க மோஸ்டா இப்ப இங்கிந்து அதுலா க்ள எங்க வீட்டானிருந்து அதனால அதனால எங்க பக்கத்துலயே எ வீட்டு பக்கத்துலயே சொ அமா வெறுப்பா இருந்தா பொய்டுவோம் ஃப்ரீயா இருந்தா பொய்டுவோ மாம் அதுக்கப்ப நம்முளுக்குன்னு ஒரு ஜாப் வந்தோனே நம்ப
க்கே இ இதாது நல்லது இதெல்லா கைல நம்ம எப்பமே வச்சுட்டு நம்ம இந்த ஒரு முறை
இப்போ இது போறதுனால இப்போ எங் எங்க வீட்ல நா காஸ் கேக்றது இல்ல
அ அது நம்ம இருக்கர் டைம்ஸ் மாருக்கறதுக்கு வீட்ல சும்மாவே உக்காந்து போய் பழகர் டையத்துல என்ன பண்ண போற சொல்லுங்க உக்காந்து சும்மாவே போன நோண்டிட்டு உக் கணக்கெடுக்குக்கு இப்ப போனோம்னா ஒரு எட்ணூரு ரூபா ஆயிர் ரூபா வந்ச்சுனா வீட்டுல ஸ் நம்ம செலவிலேனாலு வீட்டு ச்
வீட்ல கூட தர்லா
ஏதோ ஒரு உம் வீட்டுக் கரண்ட் பில்லு ஏதோ ஒண்ணு போடுவாங் இப்பொக்கர நெலமைக் கரண்ட் பில் தா அதிகமா வரு இந்த மந்த் து ரெண்டு மந்த்
அப்டியா ப்ரோ நாங்க கரண்ட் பில்ல கட்ட மாட்டோ ப்ரோ
சேரி சேரி உங்குளுக்கு வராதா
எஙகுளுக்கு கரண்ட் பில்லே காஸ் வராது
ஓக்கேகே அந்த நூறு மீட்ருக்குள்ள அந்த இதிலே
ஆம்மா அதுலே முஞ்சிரு லைட்டு ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜு
எங்கெள்து அப்டிதா பட் ஆனா எங்குளுக் இங்கெல்லா ஆயர் ரூபா வருது ப்ரோ என்னனே தெர்ல
ஏசி ஏசி கூட கெடையாது ஏசி கூட கெடையாது ப்ரோ அங்க வீட்ல
ஓக்கே
அதே அது இல்லாததே நல்லதுதா
ஆம்மா அதெல்லா போ ஆம்மா அதெல்லா சோலார் பேனல்ல வச்சு அந் அந்த மாத்ரி வச்சு பண்றவங்களுக்கு பெட்ரு நார்மலா வச்சு பண்றவங்களுக்குெல்லாம் ரொம்ப
ப்ரோ உண்மையா ப்ரோ சோலாரு கொஞ்சோ கரண்ட்டு ஒ சோலரு கொஞ்சோ கரண்ட் டு உ நீ ஏட்டு ஏ டு டி தெரியுல்ல உங்குளுக்கு யூடியூப்ல ஏ டு டி
ஆமா ஆமா ஆமாம தெரியு
ஆ அவங்க அவரு போட்ருப்பாரு பாருங்க செம்மயா இருக்கு அந்த சோலாரு கரண்ட்டு இது
ஆம்மா அவர் எல்லாத்தை போட்டோ எடுப்பாரு அவரு இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தை போட்டோ எடுப்பாரு அவரு தெர்ல ப்ரோ அவங்குளுக்கு யூடியூப் பக்கோ போய்ட் சொல்ல போனா ரொம்ப நாளாச்சு நம்ம எப்வுமே வந்து நம்ம இருக்கனாலு நம்ம யூஸ் பண்றது அதிகமா னா நம்ளுக்கு ந்த கிரெஞச் ரோல் இல்ல நெட்ஃப்ளிக்ஸ் அவ்ளதா
அதுதா
வி வா
ஆஹ் செரி புரோ புரோ கொஞ்ச நேரோ பேஸ்லாமே ஏனா அதுக்கு இந்த கொஞ் டைமிங் போனோ னே கொஞ் செக்கெண்ட்ஸ் வெயிட் பண்ற மாரி ருக்கு ஒடனே பிஸி
இல்ல ல்ல பத்து நிமிஷத்துக் மேல பண்ண பாருங்க ஒண்ணு ல்ல நீங்கப்ப முடில
ஓகே ஓகே ஓகேஓகே கட் பண்ணிறே கட் பண்ணிறே